ஹலோ சொல்லுங்க
ம் சொல்லுங்க ஹாலிவுட் மூவிஸ் எல்லா பாப்பீங்களா
இல்ல தோழி
ஒ ஹோ ஒ ஓன்லி இந்த மாரி மூவிஸ் மட்டுதானா
அத விட்டா ஏதாவது பொது பட வந்ததுன்னா பாப்போ தோழி
உங்க வாய்சு கொஞ்சோ கொஞ்சோ சவுண்டா பேசுங்க எனக்கு என்னமோ ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு என்னோட வாய்ஸ் அப்டி இருக்கு உங்க வாய்ஸ் அப்டி இருக்கா உங்க வய்ஸ் தா எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவா இருக்கிற மாரி இருக்கு
அப்டியா ரெண்டு ஒரே மாரிதா எனக்கு அங்க இருந்து பேசும்போது அப்டிதான் தோழி கேக்குது நா பக்கத்துலதான் வச்சு கேட்டுட்டு இருக்கே
சரி ஓகே இதுல கான்பிரன்ஸ் போட்டும் பேசு இதுல போட்டு ஸ்பீக்கர் போட்டு பேசு முடியாது ஸ்பீக்கர் போட்டு பேசினா கூட கொஞ்சோ நல்லா இருக்கும் ஆக்சுவலி ரொம்ப காதுகிட்டயே வந்து பேசிட்டு இருக்கோல்ல
ஆமா தோழி நான் காதுகிட்டே தா வச்சு பேசிட்டு இருப்பே
அ அ அப்பறோ சொல்லுங்க
நீங்க எல்லா பாப்பீங்களா தோழி என்ன ஹாலிவுட் மூவிஸ் எல்லா பாப்பீங்களா
ரொம்ப ரொம்ப பிடிக்கு இந்த டிசாஸ்டர் மூவிஸு சர்வைவல்ஸு
எனக்கு சத்தியமா அதெல்லா தெரியாது தோழி
அந்த மாரி மூவிஸ் எல்லா ரொம்ப ரொம்ப பிடிக்கு
ம் ஓகே
அப்றோ வந்துட்டு அப்றோ சாங்ஸ் பர்டிகுலரா என்ன சாங்ஸ் பிடிக்கு
அ பர்டிகுலரா கொஞ்சொ மெலோடி சாங்ஸ் எல்லா புடிக்கு தோழி மெலோடி வித் கொஞ்சொ ம் எல்லா மிங்லான மாதிரி
சேரி சேரி சேரி என் டூருக்கு எல்லா போவீங்களா எங்க போனீங்க லேட்டஸ்ட்டா
அ லீவ்ல எங்கேயு போல தோழி லீவ்ல எனக்கு கொஞ்சொ ஃப்ரெண்ட் கொஞ்ச ஒரு ட்ரிப் மட்டு போயிட்டு வந்தோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்தனால ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோ தோழி
தந்தீங்க
ஊட்டித்தோழி
ஊட்டியா
ஆமா
பக்கத்துலயா அங்கிருந்து
அ ஊட்டி பொள்ளாச்சி பொள்ளாச்சி ஃபஸ்ட் அப்றோ ஊட்டி செகண்டு் அ அப்புறோ அப்டியே வந்துட்டோ தோழி வீட்டுக்கு ம் ரென்ஸ் எல்லா ஊர்ல இருந்து வந்தனால அவுங்கள எல்லா இங்க இருக்க சுத்தி இருக்க பக்கத்துல இருக்க பிளேஸ்கெல்லா கூட்டிட்டு அப்பிட்டா அப்டியே ஜாலியா வந்துட்டோங்க
ஆ ஆ சேரி சேரி சேரி ஆ நா போனே எனக்கு பாலக்காடு இங்க இருந்து பக்கதுல தானே பாலக்காடு இங்க பக்கத்துல தானே இங்க இங்கரிந்து ஒரு பிஃப்டி கிலோமீட்டருக்குள்ள தானே இருக்கு அப்டியே போயிட்டு எல்லா பக்கம் சுத்திட்டோ கேரளால ரெண்டு பிளேஸ் மட்டு பெண்டிங் இருந்துச்சு இந்த போர்ட் ஹவுஸ் ஆழப் இந்த போட் ஹவுஸ் வர்க்கலா மட்டு பென்டிங் இருந்துச்சு சோ அதையும் பாத்துட்டு வந்தாச்சு
ம் நல்லா இருக்குல்ல அங்கெல்லா
ஆ ஆமா ஆமா அப்புறோ மறுபடியு லீவுக்கு அ இது வந்து மே எண்டுல போனது மே ஃபி மே ஒன்னு வந்துட்டு பேங்ளூர் போயிட்டோ அங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருந்தோ அ அப்புறம் மே ஃபிஃப்டீன் சம்திங் இங்க வந்தோ அப்புற அதுக்கு முன்னாடி தம்பிக்கு மார்ச்லயே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்புற ஏப்ரல்ல திருச்சி போயிருந்தோ எங்க மாமனா மாமியா அங்கதா இருக்காங்க
ம்
அங்கே ஒரு டென் டேஸ் இருந்தோ அப்புற மே அ ஏப்ரல் சிக்ஸ்டீன்ல இருந்து ஒரு டென் டேஸ் ஸ்கூல் வச்சாங்க
ம்
அப்பவே ஃபீ பே பண்ணிட்டு புக்ஸ் எல்லா வாங்கியாச்சு எ யூனிஃபார்ம் தெக்க குடுத்துட்டு அப்பவே ஒரு டென் டேஸ் கிளாஸ் இருந்துச்சு
ம் ம்
அ அப்டியே போயிடுச்சு இப்ப மறுபடியு வீட்டு்ல செட்டுல்டு வீட்டுல மட்டுதா இருக்கோ
இனி அடுத்த லீவுக்கு தா
ஆமா அப்டி எல்லாம இல்லைங்க எங்க வீட்டுல ஐ டி ஒர்க் பண்றாங்களா சோ அவருக்கு எப்ப தோணுதோ அப்ப போ
ம் ம் நல்லதுதா வெளியே போயிட்டு வந்தாதா கொஞ்சோ பீஸ்ஃபுல்லா நல்லா இருக்கு ஆமா நாங்களு போர் அடி ச்சதுன்னா வண்டி எடுத்தமா கெளம்பிட்டே இருப்போ யாரை எதிர்பார்க்கதலா இல்ல
எங்க கா அ எங் தம்பி எங்க கூட மிங்குல் ஆயிட் டா அதனால எங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல நாங்க வண்டியில நெனச்சா வண்டியில போயிருவோ எங்க வேணாலு மூணு பேர் கெளம்பணுன்னு நெனச்சோம்னா கெளம்பி போயிட்டே இருப்போ
அப்புற சொல்லுங்க லைஃபெல்லா எப்டி போகுது
ஆ நெயா போயி தோழி உங்களுக்கு என்ன ஹாபீஸ் எல்லா இருக்கு தோழி நீங்க என்ன மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்க ஃப்ரீ டைம்ல எல்லா
ஃப்ரீ டைம்ல ஒன்னும் பண்ணமாட்டே ஃபோன் நோண்டுவே படம் பாப்போ ஆக்சுவலி இப்ப ஃபோன் பேசலீன்னா நான் வந்து ட்டு எங்க வீட்டுக்காரரு கூட தா ஹஸ்பண்ட் கூடதா மூவி பாத்துட்டு இருந்துருப்போ மூவி பாத்துட் டு அப்டியே எதாவது பேசிட்டு வீட்ட பத்தி பேசிட்டு அது பண்ணலாமா இத பண் லாமா ஓ ஓன் ஹவுஸ்தா த்ரீ இயர்ஸ் ஆகுது எல்லா வந்து லோன்ல போய்ட்டிருக்குது சோ வந்துட்டு அப்டியே மெதுவா எதாவ்து சின்ன சின்ன விஷ்யோ ஆல்டர்னேஷன் பண்றத பத் தி அப்டியே பேசிட்டு வருவோ அப்டியே பேசிட்டு அப்டேட் பண்ணிட்டு அப்டி யே மெதுவா அப்டியே படம் பாத்துட்டு அப்டியே இப்போ உன்னொரு டென் மினிட்ஸ்ல சார் வந்துருவாங்க எங்க சாரு
ம்
அப்புறோ அவர் வந்தோட்னே அவர் கூட கொஞ்சோ சின்ன கலாட்டா அதுக்கப்றோ அவர் கெளைம் போய்ருவாரு வெளாட்றக்கு கிரிக்கெட் விளாண்டாங்னா சாரு பசங் கூட வெளாண்டாங்னா சவன்னோ கிளாக் வருவாங்க பசங்க வர்லினா வீ்ட்லயே ஸ்கிரீன்லியே போய்ரு சாரோடது
ம் ம் ம் நல்லவுங்க அந்த டைம்ல டைம் போறதே தெரியாது இருந்தாலு அவ்ங்க கொஞ்சோ வெளையாட ஆரமிச்சாச் சா ஏனா நமக் கொஞ்சோ போர் அடிக்க ஆரமிச்சிரு
ஆமா ஆமா
அவுங்க வெளிய போமோது போக ஆரமிச்சட்டாங்கனா நம்மளுக்கு போறடிக்க ஆரமிச்ரு வீட்டுக்குள்ள இருக்ற வரைக்கு கொஞ்சோ டென்ஷனாதா இருக்கூ அத களைக்காத இத எடுத்து வைக்காதன் சொல்லிட்ருப்போ ஆனா அவுங்க வெளிய போய் ஆ வெளாட ஆரமிச்ட்டாங்னா அப்புறோ நம்ளுக்கு எப்
எப்போ வருவாங்க எப் ப வருவாங்க அப்டின்ட்டுதா இருக்கு வெளையாட்றானா வெளியதா இருக்கானா
ஆ அத ஒரு டைம் வெளிய போய் பாத் தவைக்கு அப்ப நம்ம இன்னு அவ்ங்க கூடவே போய்ர்லான்ற மாதிரி இருக்கு
ஆ ஆமா
தோழி ஆ கேக்குதா தோழி நான் பேசல இனியு இப்பதா பேசுற ம் அப்றோ தோழி நைட்டுக்கு டிஃப்பனலா நீங்க நேரமாவே செஞ்சுருவீங்ளா
மார்னிங் தோசைக்கு அதே கொழம்பு எப்டி தெரியுங்ளா தட் டப்பயிறு முருங்கக்கா க அ கத்திரிக்கா உள்ளக்கிழங்குலா போட்டு வச்சா அத சாப்புட மாட் டா நெனைச்சே எங்க ஆள் இருக்குது பாருங்க ஒரு கீர சாப்டாது ஒரு எக்கு சாப்டாது ஒரு மட்டன் சாப்டாது காய்கறி எதூ சாப்டாது எதுவ்மே சாப்புட மா ட்டா இன்னைக்கு என்னமோ அதிசயமாதா தட்ட பயிர் கொழம்பு சாப்ட்டாக சாரு நா தோசைக்கு குடுத் த அதுவேதா ரைஸுக்கு மத்யானோ இன்னு கொஞ்சு கொஞ்சோ இருக்கு அதுவே நைட்டு இட்லிக்கு வச் சப்பாத்திக்கு வச்சுக்குவோ
ஒரே வேலையா முடிஞ்சது விடுங்க
ஆமாங்க ம் ஒவ்வொர் டைம் அப்றமு அப்புடி இருந்துச்னா இல்லாட்டி சட்னி அரைச்சிக்குவோ அந்த மார பண்ணிக்குவோ
ம்
சட்னி அரச்சு எதாவது சிம்புளா செஞ்சுக்குவ நீங்க மார்னிங்கு இந்த ஃபை டேஸ் ரொ ட்டேஷன் எப்டி போகுனா எங்குளுக்கு மார்னிங்கு சிக்ஸோ கிளாக் எந்திரிப்பே எல்லா சமையலு வீட் வேல எல்லா வந்து ஒரு எயிட் தேட்டிக்குள்ள அவன் எயிட் தேட்டிக்கு அவனுக்கு பஸ்ஸு வரும் எயிட் தேட்டிக்குள்ள நான்னு எல்லாமே முடிச்சுடுவே அ டாக் ஒண்ணு இருக்கு அவனுக்கு சாப்பாடு செஞ்சு அவனுக்கு சாப்பாட வச்சு அவனுக் கூட சாப்பாடு வச்சு முடிச்சிடுவே அந்த எய்ட் தேட்டிக்கு முடிச் சு வாஷிங்மிஷின்ல துணி கூட போட்டு அது ஒரு டென் ஓ கிளாக் டென் தேட்டிக்கு அவுங்க அது வரைக்கு மறுபடியு போய் படுத்துருவே அந்த எயிட் தேட்டிக்கு சாப்ட்டுட்டு நானு அவன அனுப்பிட்டு சும்மா படுத்துட்டு போன் நோண்டிட்டுருப்பே அப்டியே நா கொஞ்சோ ஏர்லியா எந்துரிச்சதுனால அப்டியே தூக்கோ லைட்டா சொக்கிச்சுன்னா அப்டியே தூங்கிடுவே இல்லாட்டி அப்டியே பா படுத்துட்டுருப்பே போன் பாத்துட்டுருப்பே அப்றோ ஹஸ்பண்டு எழுந்திரிச்சு வருவாங்க ஒரு டென் தேட்டி அப்றோ காபி குடுத்துட்டு அவுங்களுக்கு டிஃபன் குடுத்துட்டு லெவன் தே ட்டி ஆயிரு
போய் பாப்போ பாத்துட்டு மூவி ஏதாவது பாப்போ அப்டியே பாத்துட்டு லேதியா போவோ சமையலு காலைலயே முடிச்சிருவோ வே ஒன்னுமே இருக்காது அப்றோ வந்துட் ட்டு மறுபடியு பா அவுங்களுக்கு டிஃபன் குடுத்துட்டு நா எடையில எனக்கு வந்து நா ஆப்ரேஷன் பண்ணிருக்கனால வெயிட் ஆப்ரேஷன் பண்ணிருக்கதுனால எனக்கு வந்து ட்டு நா எடையில கொஞ்சோ கொஞ்சோமா தா சாப்ட முடியு எடைல எடைல நா ஏதாவது சாப்டுட்டு ஏதாவது பண்ணிட்டேருப்பே
ஒ வெயிட் லாஸ்க்கு ஆப்ரேஷன்லா பண்ணலாமா தோழி
ஓ அது வந்து எக் சி இ எக் சைடு எ சீடு வெயிட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலா கவர்மெண்ட்டே அப்ரூவல் குடுக்கு இல்லனா
ஓவர் வெயிட்டாருந்தீங்ளோ
ஓ ஆமா ஒன் நாட் ஃபைவ் இருந்தே இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி
ம் ஓ இது தெரியாம ஏங்க அவ்ளோ உங்க பிரெக்னன்சிக்கப்றோ அப்டி வெயிட் ஏறிச்சுங்களா இல்ல ஏனா ஏன்ன பிரக்
மா அப்டியு வச்சுக்கலா அப்டியே தா
ம் இப்போ உங்க ஹெல்த் பரவாயில்லைங்ளா
ஆ இப்ப பரவாயில்ல ஸ்டார்டிங் கொஞ்சோ ஆப்ரேஷன் பண்ணப்போ இது பெ ஆக்சுவலி பெரிய ஆப் ரேஷன்னு அதனால கொஞ்சோ அப்ப டல்லாருந்தே ஸ்டார்ட்டிங்கு இப்ப த்ரீ இயர்ஸ் ஆய்ச்சு அதனால இப்போ ஓ கே ஆயிட்டே ஆனா ஹெல்த்தியா எடுத்துக்கனு ஃபுட்ஸ்செல்லா
ஓ கே தோழி ஓ கே கல்யாணோ ஆயி கொழந்த பொறந்தாலே எல்லாத்தோட இதும் மாறிருது இல்லைங்களா
ஆமா கண்டிப் பா அந்த மாரிதாங்க
கல்யாணத்துக்கு முன்னாடி நா கூட கொஞ்சோ ஸ்லிம்மா இருந்த மாரிதா ஸ்லிம்மா தா இருப்பே ரொம்ப நீயே ஒள்ளியாருந்தோ இப்ப நல்லா பொசு பொசு பொசு பொசுன்னு நல்லா பஃபியா பலூன் பண் மாரிருக்கோ
ஆமாங்க நா ஏஜ் அட்டன் பண்ண வரைக்குமே ஏஜ் அட்டன் பண்ண ஆமா ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன ஒல்லியா தாருந்தே ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்றோ ஓரளவுக்கு வந்துச்சு ஒடம்பு
ம்
அப்ப அப்பதா ஏஜ் அட்டென் பண்ணப்பவே எனக்கு பிப்டி சிக்ஸ்டி இருந்திருப்பே எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்போ எய் செவன்த்ல ஏஜ் அட்டென் பன்ன செவன்த் லீ்வ்ல நெனைக்கிறே ஏஜ் அட்டென் பன்னது அ நைன்து டென்த்லயே ஒரு பிப்டி வந்துரு அப்பவே நினைக்கிறே அப்பவே பிப்டி நைன்து டென்த்ல பாத்துக்கங்க அப்போ அதுக்கப்புறோ அதே வெய்ட்டுல இருந்திருப்பேன்னு நினைக்கிறே
கல்யாணத்தப்ப பிப்டி இருந்தே சிஸ்டர் அப்போ அ இப்போ வந்து ஒரு செவன்டி கேஜி இருப்பே சிஸ்டர்
ஓ ஓகே ஓகே ஓகே
ஓகே ஆனா பார்க்க போதும் சும்மா இருக்க மாரிதா தெரியுது ஆனா வெய்ட் பாக்கு போது சிக்ஸ்டி ஃபய்க்கு மேலதா காமிக்குது
ஆ ஆ
வெயிட்டா கொறைக்கனு கொறைக்கனு கொறைக்கனு கொறைக்கனுன்ற இருக்கே சிஸ்டர்
சேரி சேரி சேரி சேரி அப்டியேதா வெயிட்ல வெயிட் எப்பிடி ஏறதுன்னே தெரியாது வெயிட் கொறைக்கிறது தா ரொம்ப கஷ்டமா இருக் ஆனா வெயிட் ஏறவு ஈஸியா இருக்கு எப்பிடி ஏறுனே தெரியாது நம்ம பாத்து பாத்து சாப்புடுவோனுங்கங்க நானு அப்பிடி வெயிட்டு ஒடம்பு இருக்கு போது சாப்புட்ட சாப்பிற அப்பிடிங்கிற மாரிதா இருக்குகோ நா சாப்ட மாரியே இரு காது ஆனா எப்புடி ஏறுதுன்னே தெரியாது சாப் நம்மதா சாப்
இப்போ நம்ம சாப்புடாம இருக்கோ ஆனா கொறையவே மாட்டேதுதானேங்கலே
ஆக எனக்கு இப்போ வெயிட்டு ஏறோனுன்ட்டு இருக்காங்க எங்க வீட்டுல எல்லாருமே கொஞ்சமாவது வெயிட்ஏறு அப்போதா லட்சணமா இருப்பே அப்டிபிம்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒல்லியா போயிட்டேங்க பாக்குறக்கு ரொம்ப இதா தெரிர அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது வெயிட் போடு அப்டின்
ஃபிரியா இருந்திருக்கீங்க அவ்ளோதா நீங்க அதுக்கே இப்ப இந்த மாரி பண்ணிட்டீங்க
ஆ
சேரி நல்லா சாப்புட்டு ஹெல்த பாத்துக்கோங்க தோழி டைம் முடியுது அடுத் த கால்லவோனா கடையுட்டா
ஓ கே